சொல்லுங்க எப்டி இருக்
நல்லா இருக்கேங்க என்னங்க உங்கள புடிக்கிறதுதா பெரிய கஷ்டம் போலையே
ஆமாங்க இந்த கடைசி ஒரு ஆமாம் ம்மா ஒரு ரெண்டு வாரமா ஊருக்கு போய்ட்டு வந்துருந்தே என்னோட தம்பி கல்யாணோ
ஓ யாரு கூட பொறந்த தம்பியா
கூட பிறந்த தம்பினா எங்க அம்மாவோட தங்கச்சி பைய என்னோட கசின்
ஓ புரியுது புரி சித்தி பைய உங்களுக்கு ஆ சித்தி பைய ஓ
ஆ அது முடிச்சுட்டு ஆ ஆமா போன வாரோ போன ஞாயித்தி கிழம பத்தபோதா தேதி வந்து திருமணோ நல்லபடியா சிம்பிளா ஆ பள்ளி வாசல வச்சு நிக்கா முடிஞ்சி அங்க இருந்து மண்டபத்துக் க்கு வந்து சாப்பாடுல்லா சாப்பிட்டுட்டு ட்டு ஒரு மூணு நாலு மணிக்கு எல்லா முடிஞ்சிருச்சு அவ்ளோதா
ஓ செரி செரி செரி நானு உங்கள தேடிட்டே இருந்தே காணமே காணமேன்னு அப்புறோ செரின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டு செரி நீங்க வந்துருவேன்னு சொன்னீங்களா அப்புறோ அதனால செரி அப்படின்னு விட்டுட்டே ம் அப்புற என்ன செய்றீங்க இப்ப என்ன வேலையில இருக்கீங்களா
ஆ வேல வேலைையிலதா ஆனா முன்ன மாரி இல்ல இப்போ வந்து நா வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வேல செய்றே இப்ப வந்து பள்ளிக்கூடல்லா ஆ விடுமுறை விட்டுட்டாங்க அது வந்து விடுமுறை ஆமா அது விடுமுறை வந்து பசங்களுக் க்குமா இருக்கு இருக்குதா நமக்கு வந்து நமக்கு வேலைகள் இருக்கு மற்ற வேலைகள் இந்த புது அட்மிஷன் சேர்க்கிறது அதுக்கப்புறோ டி சி வர கொடுக்கறது அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னாக்கா ஆ பள்ளியில வந்து மற்ற விஷ் க்கியங்கள சீர் செய்றது கட்டிட வேலைகள்
ஆமா இது நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்தா இது ஒரு சிரமம இருக்கு எல்லாருக்குமேல
ஆமா ஆமா குறிப்பா மேனேஜ்மெண்ட்ல இருக்க அந்த வேலைஸ் செய்ய நபளுக்கு வந்து இது மாரி கூடுதல் பொறுப்பு குடுத்து நம்மளுக்கு இங்க வச்சிருக்காங்க அதனாலதா நா வந்து வந்துட்டே இன்ரு இருபது நாள் இங்க இருந்துட்டு மறுபடியு வந்து ஊருக்கு போறதா ஒரு முடிவு இருக்கு மே பதினஞ்சா தேதி நா ட்ரெயினல வந்து டிக்கெட் முன்பதிவு செஞ்சுருக்கே சோ மே பதினஞ்சி வரைக்கு நா இங்க இருந்து
ஏ நம்ம டிக்கெட் முன்பதிவு செஞ்சாதா ஊருக்கு போக முடியுல
ஆமா ஏன்னா இப்போ விலவாசி எல்லாமே உயர்ந்துருச்சி
ஆமா நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துட்டுதா வருது குறைங்கர பாடு இல்லையே
ஆமா அதனாலதா வந்து முன்கூட்டியே நம்ம பதிவு செஞ்சுட்டோனா ட்ரெயின்ல டிக்கெட்டு நானூத்தி ஐம்வது ரூவா தா இதே நமக்கு டிக்கெட் கெடைகலனாக் க்கா பஸ்ல போற மாரி இருக்கு பஸ்ல கொறஞ்சது ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிர ரூபா
ஆ
சோ எதுக்கு அந்த தேவயில்லாத அந் த பிரச்சன சொல்லிட்டு முன்கூட்டியே பதிவு செஞ்சி நா வச்சுப்பே எப்பவுமே
சரிதா சரியாதா சொன்னீங்க இப்ப நா கூடமே ஒரு விமானம் வந்து ஒரு பதிவு செய்யணு செய்யறதுக்கு பாத்தா டிக்கெட் வில இப்பல்லா பயங்கர த்தமா இருக்
எங்க போ போறீங்க நீங்க மறுபிடியு வெளிநாட்டுக்கு போ
ஆ வெளிநாட்டுக்கு தா ஆனா நா இங்கிருந்து சவுத் கொரியா அப்புறோ வேலைப் வேலைப் பணிக்காக தா அப்ப அங்க போறதுக்காக பத்தா விமானங்கல்லா வந்து வில ப்பா அதா சொல்லுவாங்களயே அரை லட்சத்த முடுங்கி இருக்குடா அந்த மாரி இருக்கு
அய்அய்யோ சவுத் கொரியால என்ன வேல நீங்க வந்து முன்னதாக இந்த கத்தார் சவுதி அங்கதான இருந்
ஆ கத்தார்லதா வேல பாத்துட்டு இருந்தேன் எங்களோட நிறுவனம் வந்து இப்போ இந்த போர் துடுக்கறிறதுனால வந்து ஒரு நிறுவனத்துல வந்து அந்த வெடிகுண்டு சோதனைல்லா பண்ணி வீணா போயிருச்சி அந்த தளம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகரக்கு ஐந்து வரு ட காலங்கள் ஆகு அதனால அத வந்து செரி செய்யறதுக்கு எங்க நிறுவனம் வந்து முன் வர தயாரா இல்ல ஏன்னா வந்து பக்கத்துல இருக்கவங்க யாருமே வந்து அதுக்கு வந்து கை குடுக்கல ஏன்னா ஒருத்தங்க ஒருத்தவங்க வந்து கை குடுத்தாதா வேல செய்ய முடியு இப்ப ஒரு ஒரு பக்கத்துல ஒரு நிறுவனம் இருக்குன்னா குறைந்தது ஒரு ஐந்து நிறுவனமாவது வந்து அது தொடர்புல இருந்தாதா ஒரு வேல முடிஞ்சோனா அதோட கண்ட ஆ சொல்லுவாங்கல்லையா அதோட தொடர்ச்சியா இன்னொரு வேல செய்ய முடியு ஆனா பக்கத்துல இருக்க நிறுவனம் ம்மு வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அஞ்சுறாங்க எங்களுக்கு வந்து பயமா இருக்கு ஏன்னா உங்களுக்குன்ன நடந்த நிலைம நாளைக்கு நாங்கல வந்து முதலீடு செஞ்சி எங்களுக்கு இந்த மாரி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுங்கிறது க்காக அப்ப கிட்டத்தட்ட பாத்தா ஒரு முன்னா முன்னூறாயிரம் கோடிக்கு மேல வந்து ஒரு நிறுவனத்த வந்து நம்ம தொடங்கணுனா அந்த மாரி போடணு அப்ப இதுவே வந்து புதுசா நம்ம வந்து ஒர் எடத்ல வேற ஒரு எடத்ல வெக்கு போது அவ்ள செலவு ஆகாது புதுசா இருக்கும் போது நெறய முதலீட்டு டாளர்கள் வந்து முன் வருவாங்க அப்படிங்கறப்ப அதனால ஒரு புதிய நிறுவனம் வந்து சவுத் கொரியால வந்து எங்களோட நிறுவனம் வந்து தொடங்குறாங்க
ஓகே ஓகே கே உம்
பாத்தீங்கனா இப்ப நிறுவனத்துல போகும் போது நாங்க எல்லாம் முந்தைய வேளையாட்கள்ங்கிறப்போ எங்களோட சம்பள ஊதியமும் வந்து பாத்தீங்கனா ரெண்டுல ஒரு பங்கு வந்து உயர்ந்து குடுக்குறாங்க
ஓகே சூப்பர் அப்போ உங்களுக்கு வந்து வேலை நீங்க எப்போ போய் செய்ற மாரி இருக்கும்
ஆ இது வந்து வேலை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஆகஸ்டு மாசம் வந்து போற மாரி இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா அஞ்சு வருஷம் கம்பல்சரியா அதாவது இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போனோம்னா நாங்க முப்பத்தி ஒன்னுல தா அந்த நிறுவனத்த விட்டே வெளியில வர முடியுன் சொல்லி அக்ரிமெண்ட்டுல சைன் வாங்கிட்டு தா அவுங்கள எங்கள வேலைக்கே எடுக்குறாங்க அவுங்க
ஓகே ஓகே ஆ சோ நீங்க வந்து அந்த அஞ்சு வருஷ வர அங்க கண்டிப்பா வேல செஞ்சே ஆகணூன்ற ஒரு நிர்ப
நம்ம வீட்ல இருந்து கூட வேல பணி வந்து செஞ்சுக்கலா ஆனா எடைல அவுங்க எப்ப கூப்ட்டாலும் நம்ம அங்க போய் தா ஆகணு
உம் இந்த ஊருக்கு வர்றது விஷயங்கள் எல்லா அதெல்லா பத்தி பேசிட்டீங்களா
அ ஆ நாங்க பேசுனோ விடுப்பு வந்து பாத்தீங்கனா இப்ப நாங்க இங்க இருந்த வரைக்கு வந்து பாத்தீங்கனா வெள்ளி கெழம வந்து விடுமுறையா இருந்தது இப்ப நாங்க அங்க சவுத் கொரியால வந்து அப்டியே வந்து நேர்மாற செவ்வாய் வியாழன்
செவ்வாய் வியாழனா
செவ்வாய் வியாழன் இடைப்பட்ட இந்த ஏன்னா அவுங்களுக்கு வந்து அந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லயா ஒரு குழுல வந்து இந்த எல்லாருக்கு காமனா இப்ப நாங்க பணி செஞ்ச கம்பெனியில வந்து பாத்தீங்கனா ஒரு ஆயில் நிறுவனம் ஆனா எங்க நிறுவனத்ல வந்து வெள்ளி கெழம எல்லாருக்குமே வந்து பொதுவிடுமுறை சிலருக்கு வந்து பாத்தீங்னா வெள்ளி சனி எங்களுக்கு முன்ன இருப்பாங்க இல்லையா பத்து வருஷோ பண்ணென்டு வருஷோ இருக்றவங்களுக்கு வெள்ளி சனி இரண்டு நாள்களுமே விடுமுறை தா ஆனா எங்களுக்கு ஒரு நாள் தா விடுமுறை அந்த சனிக்கெழம நாள் வந்து நார்லா நாங்க வேலயே செஞ்சாலு எங்களுக்கு கூடுதல் சம்பளம் தா ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு காசுக்கு ஒரு நானூறு ரூபா ஐநூறு ரூபா சேத்தி தருவாங்க
சூப்பர் சூப்பர் செரி இது வந்து வாரந்தோறு விடுமுறை
ஆமா இதுல வந்து பாத்தீங்கனா போகும் போதே வந்து ரெண்டு நாள் விடுமுறை போகும் போதே இரண்டு நாள் விடுமுறை அதுவமில்லாம நாங்க வேற ஒரு நிறுவனத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம்மா பணி அனுபவ இருக்குறதுனால அ செவ்வாய் வியாழன விடுமுறை அதே மாரி வந்து பாத்தீங்னா அந்த மாதாந்திரத்துல அந்த வ பண‌முல்லா பிடிப்பாங்கல்லயா மருத்துவ காப்பீட்டுக்லா பணம் பிடிப்பாங்கலயா அது ரொம்பவும் குறைவு
ஓ சேரி சேரி அப்ப வருடந்தோறு விடுமுறை எவ்ளோ ஏனா நம்ம வந் து நம்மளோட அ குடும்பங்கள் சொந்தங்கள் எல்லா
ஆ அது வந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவாங்கல்லயா வெக்கேஷனு விடுமுறை சொல்லிட்டு ஒரு ஒன்ற மாத காலங்கள் குடுப்பாங்க எல்லா நிறுவனங்கள்லயு வந்து ஒரு ஐம்பத்திஆறு நாளு ஐம்பத்திமூணு நாளு குடுப்பாங்க சரிங்ளா வெளிநாட்ல வேல பாக்குற ஆனா இந்த நிறுவனத்துல வந்து அந்த வெக்கேஷன் விடுமுறை வந்து குறைவு வெறும் முப்பத்தி இரண்டே நாட்கள்
எவ்ளோ நாட்கள்
ஒரு மாதம் கரெக்டா முப்பத்திரெண்டு நாட்கள் மட்டுமே
ஒரு மாதத்துக்கு இரண்டு நாட்களா
ஆமா ஏன்னா உங்ளுக்கு அந்த வெக்கேஷன் நம்ம போறோல்லயா வருஷ ஃபுல்லா வரும்போது அந்த ஒரு ஒரு ஒன்ற மித்த கம்பெனிகளெல்லா வந்து பாத்தீங்னா ஒன்ற மாச குடுப்பாங்க அம்பத்தி ஆறு நாள் ரெண்டு மாதங்கள் கூட குடுப்பாங்க எங்களுக்கு வந்து வரப்போக அந்த இரண்டு நாட்கள் அது இல்லாது கரெக்டா ஒரு மாத காலம் வந்து விடுமுறை
அ ஒரு மாதத்துல ரெண்டு நாள்னா பன்னெண்டு இன்டூ ரெண்டு இருவத்திநாலு நாட்கள் தா வருது ஒங்களு
ஆமா
ம் அப்ப கொறஞ்சதுதா அத தவிர்த்து வாரவார ரெண் நாள் லீவு ஒ
ஆமா ரெண்டு நாள் லீவு சம்பளமுலா பிரச்சன இல்ல இன்னொன்னு ஒரு விஷ்யொ என்ன மு கொஞ்ச வித்யாசொ இருக்கு மொதல்ல வேல பாத்த கம்பெனியில வந்து நம்ம வீட்லருந்து வேல செஞ்சாலும் அதுக்கான உணவுக்கு என்ன மதிப்போ அத குடுத்துருவாங்க ஆனா இங்க வந்து அப்டி கெடையாது நம்மதா சாப்டுக்கணு
ஓ ஒங்க தங்குற எடமு உணவு நீங்க
இல்லெல்ல இல்ல அப்புடி இல்ல நம்ம பக வீட்ல ருந்து வேல பாத்தாலுமே நாங்க இங்க இந்தியாலெந்து நம்ம வேல பாத்தா கூட எங்களுக்கு வந்து அந்த பணத்துல வந்து சம்பள பணம் சொல்லிட்டு அதுல வந்து அந்த டி என் சொல்லுவாங்கலயா ட்ராவல் அலொவ்ன்சு அந்த மாரி எங்களுக்கு காசு குடுப்பாங்க நம்ம எங்யா துப்ப நம்மளோட ப்ராஜெட்டுகள நோக்கியோ இல்ல வேற எதாவ்து நம்ம இதுக்கு போறோல்லயா வேலை சம்மந்தப்பட்ட இதுக்கு போம்போது குடுப்பாங்க ஆனா இந்த நிறுவனத்துல அப்டி கெடையாது இப்ப நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வீட்லருந்து வேல பாத்தாலு நம்மளோட சாப்பாட்டு செலவு நம்ம சொந்த செலவ தா நம்ம தா பாத்துக்கணு இணையத்தோட செலவுலா நம்ம தா பாத்துக்கணு
பழைய நிறுவனத்தோட இந்த நிறுவ னத்தோட சம்பளம் வந்து உயர்வா இல்லனா
இல்ல உயர்வு அதாவுது அங்க என்ன வாங்குனனோ அத விட ஒரு படி அ அப்புடி இரட்டிப்பா அங்க ஒன்னு வாங்குனா இங்க இரண்டு அந்த மாரி
ஆ அப்போ இந்த சின்ன விஷயங்கள்னால உங்ளுக்கு எந்த ஒரு பாதிப்பு இருக்
பாதிப்பு இருக்காது ஆனா நம்ம வீட்ல இருக்குறவுங்கல்லா வந் து அனுசரிக்கணுல்லயா அதெல்லா இருக்குல்ல குடும்பத்தையு பாக்கணு நெறைய அதாவுது ஒரு ஆண் வந்து வெளில வேலைக்கு போய் வெளிநாட்ல போய் தங்கி வேல பாக்குறதுங்குறது வந்து அவனுக்கு எளிதல்ல வெளிலருந்து பாக்குறவுங்களுக்கு வந்து அது எளிய எளிமையா தெரியு ஆனா ஒரு பெண்ணுக்கு இருக்குற அளவுக்கு பாதுகாப்புக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து வெளிநாட்ல வேல தங்கி பாக்குறவனுக்கு இருக்கான் கேட்டா கண்டிப்பா இல்ல ஆனா இதே ஒரு பெண்ணுக்கு வெளிநாட்ல உள்நாட்ல கூட அவ்ளோ பாதுகாப்பு கெடயாது ஆனா வெளிநாட்டுல அந்த அளவுக்கு பாதுகாப் பு உண்டு
கண்டிப்பா கண்டிப்பா ம்
என்ன அதா சொல்லுவாங்களே இல்லையா இளமைய இளமைய பாத் க்காம ஒரு அஞ்சு வருஷோ வந்து நல்லா அஹ நம்ம வந்து வேல செஞ்சு நம்ம அஞ்சு வருஷோ நல்லா பாடுபட்டுட்டோம்னா அதுக்கப்புறோ நம்ம வேலைக்கே போகலைனாலு நம்ம தலைக்கெட்டே வந்து உக்காந்து சாப்புல்லா
ஆமா கரெக்டாதா சொன்னாங்க அப்போ நீங்க வந் து இன்னு ரெண்டு மாஸ் தோ
ஆ அதனால இப்ப வந்து விசா விசா வந்து எடுக்கணு இப் இப்ப என்ன அவுங்க சொல்றாங்கன்னா நிறுவனத்தோட விசா வந்து இப்ப எடுத்து தரப்படாது சொந்த செலவுலதா விசா எடுத்துட்டு வரணு ஏன்னா நம்ம சொந்த செலவுல நம்ம சொந்தமா விசா எடுத்துட்டோம்னா எப்ப வேணாலு நம்ம குளோஸ் பண்ணிக்கலா அந்த கண் நிறுவனத்துல வேல் லையே பாக்குலீன்னா கூட நம்ம வேற எங்கயாது கூட அங்க இருந்துட்டு வேல தேடிக்கலா உங்களுக்கு புரியுதா
ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அது ஐந்து வருடோ ஆ இத் இது இருக்குன் சொன்னீங்க
ஆமா அக்ரிமெண்ட் வந்து அப்புடிதா ஆனா அவங்க அப்புடி சொல்றாங்க விசா வந்து நம்ம சொந்த செலவுல எடுக்கணு ஏன்னா இத ஏஜெண்டுகள் மூலியமா இந்த மாரி எடுத்தா அவுங்க ரொம்ப காசு வாங்குறாங்க
சேரி சேரி ஆமா ஆனா அவங்களுக்கு அங்க விட இங்க ரெண்டு மடங்கு சம்பளோ உயர்த்தி குடுக் செக் குடுக்குறாங்கன்னா இந்த மாரி விஷ்யங்கல்லா நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அதுதான
ஆமா ஏன்னா அதுவு ஒரு விதத்துல நல்லது தான நல்ல விஷயோந்தான ஒரு விதத்துல
ம் ஆமா ஆமா
ஏன்னா ஏதாவது இப்ப நம்ம சொந்தமா விசா எடுத்து போனா கூட நாளைக்கே சொந்த விஷாதா நா வந்துருக்கே ஏதாவது உடல் நலோ சரியில்லைன்னா கூட சட்டுனு யாராவது வீட்டுக்கு பாக்கணும்னா கூட வந்து சேந்தர்லா இல்லையா
ஓ கண்டிப்பா நீங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா இதற்கு அது அ இத் இதெல்லா ஆரம்பிச்சுட்டிங்களா
ஆ இதற்கான பணி ஆ எல்லா நேர்காணல் எல்லாமே செலக்ட் ஆகி எல்லா இந்த பத்து நாளும் அந்த வேலதா எல்லா செலக்ட் ஆகி எல்லாம் பண்ணிட்ட ஆனா எங்க வீட்ல இருக்குறவங்க யாரும் வந்து முன் வரல நீ போனா அப்புடியே போயிரு இங்க வராத அப்புடிங்கிறாங்க
எதனாலய உங்களுக்கு ஓ வீட்டார்களே உங்கள வந்து
அப்டி சொல்லல ஏன்னா திருமணம் செய்யணு இன்னும் நறைய கடமைகள் இருக் க் அவுங்களுக்கு எனக்கு சம்பாதிக்கணு இந்த வயஷ்
ஆமா நீங்களே அதா சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க வந்து உங்களோட ஆ காதலருக்காக காத்துட்டு இரு
ஆமா உண்மதா ஆனா நா என்ன சொல்ல பணமு பணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது பணம் மட்டு இருந்தது ஞ்சுனா என்ன வேணா வெலைக்கு வாங்கலா
அப்போ காதலனு நீங்க பணத்த குடுத்து வெலைக்கி வாங்கிருவீங்களா
அப்டி பண்ண முடியாது நா சொல்ற என்னன்னா பணம் இருந்துச்சுன்னா இந்த உலகம் மதிக்குது இந்த காதலே ஒரு கட்டத்துல நா பணோ இல்லன்னு சொன்னதுனாலதா என்ன விட்டு போக பாத்தது நா பணம் சம்பார்ச்சட்டேன்னா அந்த பிரச்சன இருக்காது அதனால எல்லாமே ஒரு மையமா இருக்குது இந்த பணதா ஏன்னா ரொம்ப